வணக்கம் தோழி நான் பேசுற தெளிவா கேக்குதுங்களா சேரி ஆஹ் கேக்குதுங்க தோழி
இப்போ தீபாவளி வரப்போது அதுக்கு உண்டான துணி மணிகல்லாம் வாங்கியாச்சா
ஆஹ் இல்லங்க தோழியே இந்த இந்த வருஷம் தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஆனது அப்டின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த வருஷம் தீபாவளி வந்துட்டு எனக்கு தல தீபாவளி அதனால வந்துட்டு அதனால வந்துட்டு இனிதான் வந் அத பத்தி எல்லாம் யோசிக்கணும் தோழி எப்படி பண்ணலாம் ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு குடும்பத்துல இது வரைக்கும் நம்ம கொண்டாடின விதம் வேற
ஆமா இப்ப புதுசா நீங்க வந்து ஹ கொண்டாடுறது வேற கண்டிப்பாங்க.
குடும்பத்துல போய் அது எப்படி என்ன ஏது. துன்னு நம்ம தட்டு தடுமாறிட்டுருக்க சமயத்துல. இந்த மாரி ஒரு நிகழ்ச்சி வரும்போது நம்ம கத்துக்குவோ அவங்க எப்டி பண்றாங்க என்ன ஏதுன்னு பாத்து கத்துக்குவோ.
கண்டிப்பாங்க அம்மா வீட்டுல இருந்து நீங்க கொண்டா. டும்போது அது வேற மாரியாக.
கண்டிப்பா கண்டிப்பா அது மட்டும் இல்லாம. அம்மா வீட்டுல இருக்கும்போது நம்ம ஒரு வேல இருக்கு அப்டின்னா கூட சேரி தீபாவளி நமக்கு எல்லா நாளும் ஒரே நாளுதா அப்டிங்கிற மாரி போயிரலா. ஆனா இப்போ வந்து இந்த தல தீபாவளிங்கும் போ. நம்ம அப்டி பண்ண முடியாது இல்லைங்களா.
கண்டிப்பா இங்க இருந்து நீங்க அம்மா வீட்டுக்கு போகணு. அம்மா அவங்க வருவாங். எல்லா அவங்கள கூப்புடுறதுக்காக.
ஆமாங்க தோழி அந்த மாரி ஆன நறைய இது இருக்கு எங்களுக்கு எதுவுமே அது பெருசா தெரியாது. அஹ இப்பதா வந்துட்டு அந்த இது எல்லாமே நறைய வந்துட்டு என்ங்களோட. கணவர் வீட்டு சைடு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாரி இருக்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க இது இது இப்டி இப்டி பண்ணணு அப்டின். ந அத இது பண்ணி நாங்க பின்பற்றி இது பண்ணிக்க வேண்டியதா.
ஓ செரி செரி தோழி. போன வருஷம் பொங்கலுக்கு என்ன செஞ்சீங்க வீட்டுல.
ன்னா இப்போ இப்ப முடிஞ்ச. போன பொங்கல் சொல்றீங்க இல்லைங்களா. அந்த பொங்கலும் வந்து ஹ பாத்தீங்கன்னா. நாங்க எதுவும் செய்யல ஏ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிசம்பர் அப்படிங்கும்போது வந்து அப்பதா பொண்ணு பாத்துட்டு போனாங்க. ஆஹ பொண்ணு பாத்துட்டு ஒரு பதினாலாந். தெரிய அந்த மாதிரிதா வந்து பொண்ணு பாத்துட்டு. போனது. எனக்கு வந்து பெப்ரவரி பெப்ரவரியில வந்து திருமணம் வந்து நிச்சயக்கப்பட்டது. ப்பிப்ரவரியில வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்ப பொங்கல் சமயத்துல வந்து பாத். ங்கன்னா நானு என்னோட குடும்பத்தினரும் செரி அவரோட குடும்பத்தினரும் செரி எல்லாரு. வந்து டிரஸ் எடுத்துட்டு இருந்தோ எதுக்கு. எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்காக துணி எடுத்துட்டு இருந்தோ அதனால வந்து பொங்கலு. வந்து மறந்துட்டாங்க எங்க அப்பு சொல்லுவாங்க. அஹ அப்ப பொ பொங்கல் வந்து. பாத்தீங்கன்னா இந்த வருஷோ வந்து நல்லாப். பண்ணலாம்னு நினைச்சோ ஆனா அந்த பொங். களுங்குறதே எங்களுக்கு ஞாபகோ இல்ல திருமண இதுல.
மறந்துட்டீங்க அந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்க மறந்துட்டீங்க பொங்கல்ன்றத ஏன்னா கல்யாண வேலைகள் வந்து அப்புறமாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க
கண்டிப்பா ஆமாங்க கண்டிப்பா ஆமாவ தோழி
வந்து இந்த சட்டிப் பானை அதெல்லா வந்து புது புதுசா வருசம் வருஷசமா வாங்கி நீங்க வந்து இது இது பண்ணுவீங்களா இல்ல ஒரு வருஷம் வாங்கிட்டு அத எடுத் பத்த வச்சி அத செய்வீங்களா
இல்லங்க தோழி ஏ நம்ம அந்தளவுக்கல்லாம் ரொம்ப இதா பண்ற இல்லை என் நம் சாதாரனமா குக்கர வச்சி நம்ம இது பண்ணிருவோம்
வீட்லயே கிராமப்புறங்கள்ல வந்து வெளிய வச்சு சட் அந்த அஹ் இது பானைகள் வாங்கி அதுக்கு கலர் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி கோலங்கள் போட்டு அந்த மாரியலம் பண்ணுவாங்கல்ல
ஆமங்க தொழி
நீங்க வந்து அந்த மாதிரி முறைய பயன்படமாட்டீங்களா
இல்லங்க தொழிநாங்க அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டோங்க ஏன் அப்படின்னா நாங்க இருக்கிற பகுதி வந்து பத்தீங்கன்னா நல்லா சிட்டி சோ அந்த மாதிரி சமயத்துல இருக்கும் போது நாங்க இதெல்லாம் பண்ண மாட்டோம் தொழி நாங்க சும்மா குக்கர்ல வச்சு இது பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிருவம் தொழி அவ்வளவுதான்
அப்போ தீப்பாவளிக்கு வந்து என்ன செய்விங்க நீ நீங்க
புரியலங்க தோழி
பவளிக்கு
ஏ தீபாவளி பாத்திங்கன்னா தோழி அதுவும் வந்து சிம்பிளா தா ஏ அப்பிடினு வந்து பாத்திங்கனா நம்பவந்துட்டு ஒரு ஒரு வேலையில இருக்கு போது அந்த வேலை பொழுது நாலு நமக்கு அந்த ஒரு நாள் தான் விடுமுறை கிடைக்கும் அந்த மாரி சமயத்துல வந்து பாத்திகன்னா ஆஹ நம்ம வந்து சரி அந்த விடுமுறையில நல்லா தூங்கி எழுதிரிகிறோம் அப்படி தான் நெனச் போம் யிலங்கிளா அதனால அதிகபச்சும்அந்தவந்து போற்றது அப்படினா கோயிலுகு போவோம் மத்தடி அந்த வெடிக்கிற இது அந்த இன்டெரெஸ்ட் ச்சயிலமேபோயிருச்சி அப்படின்னு சொல்லாம பாப்போம் இந்த புது தீபாவளி வந்து நமக்கு எப்படி தல தீபாவளி இருக்க போகுதுன்னு இமா
சேரி சேரி விநாயகர் சக்குரத்தி வரப்போது இப்ப அதுக்கு வந்து விநாயகர வந்து வீட்டில கொ வப்பிங்களா
அஹ இல்லங்க தோழி அந்த மாரி இந்த மாரி இதெல்லாமே நாங்க பழக்கம் கிடையாது அங்க வந்து பாத்திங்கனா ஆயுத பூஜையை அந்த மாரி இதுதாஹ இந்த மாரி இதுக்கு வந்து பாத்திங்கனா இந்த அக்கம் பக்கத்துல ஒவ்வொரு தெருக்கும் வந்து ஒவ்வொரு சங்கம் மாதிரி இருக்கும் இந்த இளம் தலைமுறையில இருக்க பசங்க எல்லாமே வந்துட்டு சங்கம் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க அவங்க வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க குடுக்கற நன்கொடையல்லா வாங்கிட்டு போயிட்டு அவங்களே வந்து இந்த தெரு முக்குல வந்து பாத்திங்கனா பெரிய ஸ் தலை ஒரு ஆறடி பத்தடி பன்னெண்டு அடி அந்த மாரியல்லா வெப்பாங்க ஆமா செலை வந்து வெப்பாங்க அந்த சிலை வந்து அப்றோ ஊர்வலோ கொண்டு வருவாங்க அது கணக்கிருக்கு ஒரு முணாவது நாள் என்னமோ ஊர்வலங்கொண்டு வரணு அந்த மாரி
கண்டிபா ஆமாங்க தோழி எங்க வீட்டுக்கிட்டயும் வைப்பாங்க மொதல் நாள் விநாயகர் சகுருத்தி அன்னைக்கி வைப்பாங்க இல்லனா சில நேரங்களல வந்து வெள்ளி சனி ஞாயிர் அத கணக்கு பண்ணி வெப்பாங்க ஆ வச் சி அதுக்கு அபிஷே கம் பண்றது இந்த சுண்டெல்லா வச்சு கொண்டு வந்து குடுக்கறது அன்னதானம் போடறது அதெல்லா வந்து நெறைய பண்ணுவாங்க எங்க வீட்டு பக்கத்துல தெரு தெருவுகள்ல நாங்க சின்னப் பிள்ளையா இருக்கும் போதும் எங்க வீட்டு பக்கத்துலல்லா நெறைய பண்ணிரு க்காங்க பாத்துருக்கோ பாட்டு கச்சேரி வைப்பாங்க ரேடியோ வைப்பாங்க அப்றோ வந்து ந்த இது அந்த அன்னதானம் போட்டு இல்லாதவங்களுக்கு நெறைய வந்து செய்வாங்க அந்த விஷயங்கள்லா நல்லா இருக்கு நா பாத்துருக்கே
உம் ஆமாங்க தோழி ஏன்னா வந்துட்டு நமக்கு அதுவே வந்து கொஞ்ச நல்லா இதா பண்ணுவாங்க கிராண்டா பண்ணுவாங்க அதனால நமக்கு எதுக்கு வீட்ல ஒல வச்சுக்கிட்டு அப்டின்னு சொல்லிட்டு ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த விநாயகர் சதுர்த்தியில நெறைய ஒரு சாஸ்திரோ இருக்கு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா அஹ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் கரைச்சிருவாங்க சில னா சில பேர் இன்னு கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல அது பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தோழி
அத பத்தி எனக்கு எதுவு தெரியாதுங்க தோழி ஏன்னா வந்து இது வந்து ஏரியால வெளிய வெளிய வச்சதுதா நா பாத்துருக்கே அது மூணு நாள் கழிச்சு கொண்டு போய் கடல்ல கரைக் கிறது இந்த ஆத்தோர பகுதியில அந்த மாரி எல்லா எடுத்துட்டு போய் கரைக்கிறத நா பாத்திருக்கே
ம்
அத வந்து ஹிந்திக்காரவங்க இருக்காங்கல்ல இந்த ஜெயின் அப்டின்னு சொல்றவங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு இ தா வந்து அத பயன்படுத்துவாங்க எல்லாருக்கு லட்டு குடுத்து அவங்க வந்து ரொம்ப விரும்பி ஒரு இந்த பண்டிகைய கொண்டாடுவாங்க
உம் ஆமாங்க தோழி ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு எதுவு தெரியாது பெருசா நம்ப அந்த இதுல ஈடுபாட்டுல இல்ல அந்த ஆனா சில பெண்மணிகள் வந் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரலட்சுமி வெரதம் அந்த மாதிரி எல்லாம் என்னோட நா கல்லூரியில பயிலும் போது என்னோட தோழி ஒருத் இந்த மாதிரி வரலட்சுமி வெரதம்லா இருக்
ஆமா சில பேரு வந்து வரலட்சுமி வந்து சிலைய கொண்டு வந்து வீட்ல வச்சிருந்து அது அத பூஜ செஞ்சு அவுங்க வீட்ல அக்கத்துல பக்கத்ல உள்ளவங்க இருப்பாங்கல்ல சுமங்கலிங்கள் அவுங்கள எல்லாரையும் கூப்டு அன்னதானம் போட்டு போட்டு வளையலு அவுங்களுக்கு சட் டைத் துணி ஏதாச்சும் தேவையான துணிங்களை குடுத்து அவுங்க வந்து வீட்ல பூஜை செய்வாங்க உங்களுக்கு வந்து இந்த நவ நவராத்திரி பத்தி ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா
இல்லைங்க தோழி அந்த மாரி இன இல்லைங்க தோழி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நறைய பண்டிகைகள் இருக்கு நமக்கு சொல்லவே முடியாது மாசம் ஒர்னா ஒரு பண்டிகை இருந்துரும் அதனால நாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பெருசு கொண்டாடுறது கெடையாது ஆஹ் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கணவர் வீட்டு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோயில் நோம்பி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ற மாதம்தான் முடிஞ்சுது அதுவே வந்துட்டு ஆனா எங்க வீட்டுக்கிட்டயும் இருக்கிற கோயில்ல வந்து நோம்பி எல்லாம் நடக்கும் அந்த மாரி சமயத்துல நாங்கள பெருசா ஈடுபாடு கெடையாது ஆனா எங்களோட அப் அத்தையோட குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து நடக்குது அந்த நோம்பி அப்டின்னா வீடு சு சுத்த பதமா வச்சுக் இருக்கறது அசைவ சமைக்காம இருக்கறது கூட்டி தொடச்சிக்கிட்டே இருக்கறது இந்த மாரி நறைய விஷயங்கள் பண்றாங்க என்னோட எங்க அத்தை வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா நீங்க இந்த மாரி சமயத்துல அசைவம் வந்து வீட்டுக்கு கொண்டு வராதிங்க நீங்களும் சாப்டாதீங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி வெளியில வந்து நம்ம தங்கக் கூடாதாமா அப்ப வந்து நா என்ன பண்ணுவே அப்டின்னா எங்க அம்மா வந்துட்டு தனியா இருப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு இப்ப வாரத்துல ஒரு ரெண்டு நாள் நாங்க இங்க வந்துருவோ எங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவோ
பாத்துக்கிறதுக்காக அம்
சில நாட்கள் வந்து அங்க இருப்போ சில நாட்கள் வந்து நாங்க ஊர் சுத்திட்டு இருப்போ அந்த மாதிரிதா ஏன்னா இப்போ புதுசா திருமணமாயிருக்கு அப்டிங்கறதுனால அப்ப வந்துட்டு எங்க அத்த வந்து சொல்லுவாங்க இந்த மாரி நீங்க இந்த மாரி இந்த விழா முடியிற வரைக்கு நீங்க வந்து ஊர் சு த்த போக்கூடாது அம்மா வீட்டுக்கு போனா கூட அ இரவு வந் து நீங்க அங்க தங்கக்கூடாது
அவங்க வந்து அந்த பழைய காலத்து முறைகள வந்து பின்பற்ற கொண்டு வராங் க
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி எங்க அம்மாவு அதா சொன்னாங்க நம்ம கோயில்லயுந்தா வந்து விசேஷோ நடக்குது ஆனா நம்ப இந்தளவுக்கு ஒரு இத எடுத்துக்கிறது இல்லையே அப்டின்னு ஆமாங்க தோழி ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல இதா எடுத்துக்கி ட்டாங்க இத வந்து நம்ப கண்டிப்பா இது பண்ணணு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எந்த அளவுக்கு வரைக்குமு ஆ காப்பு கட்டிருக்காங்களோ அந்த அளவு வரைக்கு எல்லா வீட்லயு சாணி தொளிச்சு எல்லா ஒரு பூ கோலம் எல்லா போட்டு எல்லா கரெக்டா வச்சிரு
உம் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கப்புறோ வந்து அந்த ம் இது என்னது ஆயுத பூஜைகள் க்கு வண்டிங்கள வந்து ஒரு பெயிண்ட் அடி ச்சு அதுக்கு பூஜை செய்றது புது புது மிஷின்கள் அந்த பொரி குடுக்குறது சிலவங்க ஆ நெறைய பேர் வந்து அந்த போனஸ வந்து எதிர் பாத்துக்கொண்டு இருப்பாங்க இந்த மாரி விஷயங்கள்லா வந் து வருஷ காலங்களா வந்து இத பின்பற்றிக்கொண்டு வந்துட்ருக்காங்க இந்த மாரி இதுலல்லா வந்து நீங்க என்னது நெனைக்கிறீங்க
கண்டிப்பாங்க தோழி எனக்கு அந்த ஆயுத பூஜ அ சரஸ்வதி பூஜ எல்லா மறக்க முடியாது ஏன்னா எங்க வீட்ல எல்லா பொருளுக்கு பட்டை போடுறது பொட்டு வைக்கிறது அந்த வேலைதா எனக்கு ரொம்ப புடிக்கு அதுக்காகவே நா வந்துட்டு அத உழுந்தடிச்சு பண்ணுவே அ சோ ஏன் வண்டி வாகனங்களாகட்டு வீட்ட சுத்தி இருக்கிற அந்த ஜன்னல் கதவாகட்டு டிவி ஆகட்டு சுவிட்சு போர்டு ஆகட்டு எல்லாத்துக்கு நா பொட்டு வச்சுட்டு இருப்பே
கண்டிப்பா அது வந்து வருஷ காலங்களா வந்து பின்பற்றிக் கொண்டு வந் துட்ருக்காங்க செரிங்க தோழி இன்னைக்கி உங்களோட பேசினதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்
உம் நன்றிங்க தோழி நன்றி